இல்லரா கட் ஆயிடுச்சுனு நெனைக்கிறே
ஆமா ஃபர்ஸ்ட் கால் போகல திருப்பி கூப்ட்டே ஃபஸ்ட்டு கால் போகல இப்பதா அடுத்த கால் போச்சு சொல் சொல் என்னனு தெர்ல
அப்டியா நெஜமாலேவா
ஆமா நெட்ஒர்க் இஸ்யூனு வந்துச்சு நெட்ஒர்க் இஷ்யூ அப்டினு காட்டுச்சு
உனக்கா எனக்கானு தெர்லயே
தெர்ல நெட்வொர்க் இஷ்யூ அந்த எப்போது காட்டும்ல இந்த டேப்ல நெட்வர்க் இஷ்யூ அண்டர் ஸ்டுட் குடுக்குற மாரி இருக்கும்ல அதுல நெட்வொர்க் இஷ்யூனு காட்டுச்சு
ஏய் ஒரு வேல நா இன்ஸ்டாகிரிம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துட்ருந்தே ஒரு வேல அதுவா இருக்குமோ
அதெல்லா இல்ல தெர்ல ஒருவேல எனக்கு கூட டவர் இஷ்யூவா இருக்கலா
ம் அப்போ பத்து கால்ல அதெல்லா வேஸ்ட்டா போய்ருமே
ஹ்ஹ்
சேர் அத விடு நீ சொல்லு
அதுதா அப்டியவங்க பேசிட்டு இருந் அதான் அந்த அத்த அத்த வந்துட்டு அதனாலதா நீங்க எங்க வீட்டுக்குலா வரமாட்டுக்கீங்களோ
ம் ம்
நாங்க லீவுக்குல்லா போவோனா ரொம்ப எல்லா டைமுல்லா போமாட்டோ எப்பயாச்சு
க்கு
டாக்சிக்குன்றத விட ப்ரோ இப்ப நீ வந்து வீட்டுக்கு நீ வந்து எங்க வீட்டுக்கு வரன்னு வச்சுக்கோயே ரிலேஷனோ இல்ல ஃப்ரெண்டோ ஏதோ ஒண்ணு எங்க வீட்டுக்கு வந்து தங்குறதுக்குன் வர அப்பிட்ன்னா சாப்பாடு நீ என்ன பண்ணுவ
ஒனக்கு என்ன புடிக்குமோ அதா பண்ணுவே
இல்ல எனக்கு என்ன பிடிக்குமோ அதோ பண்ணுவன்றத விட லைக் டெய்லியாச்சு அட்லீஸ் சமைக்கணுல்ல பழச குடுக்க கூடாதுல்ல
பு மை காட்
அவுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒரு நாள் நைட்டு பண்ணி நைட் சப்பாத்தி இன்னைக்கு நைட் நா வரேன்னு வச்சுக்கோயே இன்னைக்கி நைட் சப்பாத்தி போடுவங்க சப்பாத்தி போட் குருமா வப்பாங்கல்ல இல்ல குருமா வப்பாங்கல்ல அத ஒரு சட்டிக்கு வச்சுருவாங்க பெரிய சட்டிக்கி ஒரு சட்டி வச்சுட்டு அந்த சட்டியே உள்ள வச்சிருவாங்க திருப்பி அடுத்த நாள் மூணு நாள் தொடர்ந்து நைட்டு சப்பாத்தி தா அதே குருமா அதே சப்பாத்தி அதே சப்பாத்தி இல்ல வேற வேற சப்பாத்தி தா பட் குருமா அதேதா
ஐயய ஏடி மிஞ்சி மிஞ்சு போனா அந்த சப்பாத்தி நா நெஜமாலே சொல்றே எங்க வீட்லலா எப்டி பாலோ பன்னுவாங்க அப்பிடினா இப்ப இன்னைக்கி நைட் பன்னீர் பட்ர் மசாலா வக்கிறாங்க அப்பின்னா ஒரு வேல இருந்து ச்னா இருந்துச்னா ஸ்டோர் பன்னி வெச்சுட்டு நாளைக் காலைல மட்
நாளைக் அதுதா எங்க வீட்லயு இப்டிதா நாளைக் காலையில மட்டுந்தா வச்சிருப்பாங்க
அதுக்கப்புறோ அதுக்கு மேல இருந்தாலுமே நாங்க வச்சிருக்க மாட்டோ அதுவே ஒரு மாரி கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரும்ட்ருமே
இங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்கடா மொத் இதுலே பண்ணி கை எடுக்கறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவாங்க அது ஸ்மெல்லா வராது ம் ஆனா அது வச்சிருவாங்க பழசு நமக்கு தெரியூ அதே நமக்கு கொடு குடுக்குபோது நமக்கு எப்டி மறுபடியூ போணுனு தோணூ சொல்லு திருப் ப்பி இது இப்ப லன்ச் பண்றாங்கன் வச்சுக்கோயே லன் பண்ணூ போது மொதோ நாள் மொதோ நாள் நம்ம வந்த அன்னைக் கி வந்து சாத சாம்பார் அவியல் பொரியல் புடி கொழம்பு ரசசோ அப்பளோனு பெரிய மீல்ஸ் படயலே போடுவாங்க போட்டுட்டு அடுத் த்த நாள் வந்து அதே புளி கொழம்பு ஒரு சட்டி வச்சு உள்ள வச்சுருவாங்க
ஐய்யய
அதே ரசோ ஒரு சட்டி வச்சு உள்ள வச்சருவாங்க அடுத்த ரெண்ட் ரெண்டு நாளக்கி அப்டி
இப்போ இந்த மதுரம்ஸ்ல இந்த மாரிலா ஆடர் பண்ணாங்க வச்சுக்கோங்க இந்தபங்க்ஷன் டைம்லலா அந்த அந்த ஹெவியா ஆடர் பண்ணுவாங்கல்ல அதெல்லா நாங்க மேக்சிம எடுத்துக்கிட்டு இந்த வத்த கொழம்பு
ம்
அந்த வத்தக்களம் மட்டூ எவ்வளோ இருந்தாலூ அத அப்டியே எடுத்து வச்சருவோ நாங்க தனியாக ஆ கேட் கெட்டே போகாது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணுவோ அதுக்கப்புறோ தூர போட்டுறுவோம்
அதுதா அந்த மாரினா கூட ஓகே ப்ரோ இவங்க வந்து
அதெல்லா வந்து ஜென்ரலா பண்றது இதெல்லா ரொம்ப வசத் அவங்க
ஆமா ஏ அக்கா ஏ அக்கா ஒரு தடவை போனா பாத்துக்கோ இந்த மாதிரி எங்க அத்த வீட்டுக்கு நா அந்தடவு போல என்ன விஷய தெரியல ஆனா நா போல என் அக் அக்கா மட்டு தா போனா போயிட்டு மொதல் நாள் வச்ச சப்பாத்தி குருமா அதே குருமா மூணு நாள் வைக்கா எனக்கு திங்கவே முடியல எனக்கு இர ஏரசல ஆயிட்டு ஆ போவே மாட்டே ஏன்னா எங்க வீட்டுல காலையில வச்ச அதை நைட்டு குடுத்தாலே எங்க அக்கா தீங்க மாட்டா சம்டைம்ஸ் இப்ப சாதம் வந்து மிஞ்சிட்டுனா தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்கல்ல நாளைக்கு சாப்படுறதுக்கு அந்த மாதிரனா எங்க அக்கா அந்த சாதத்தை எடுக்க மாட்டா
ஆ
இதுல அங்க அதையே கொடுக்கவு என் அக்காக்கு இருக்க முடியல ஓடி வன் தார ரெண்டு நாள்ல
ஐயோ பாவம் அதெல்லா கொடும்ப கொடுபடுத்துராங்க
அதுதா
சி ஆனா அவங்க வீட்டுல எப்டி தா ரெண்டு புள்ளைக வளருது
ஆமா ப்ரோ ரெண்டு புள்ளைக வளருது என்ன செய்யறது
எனக்கு மன வழலியா இருக்கே
பேச போயிருவாங்க வேற ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல அவங்க வந்து இந்த அவங்க அது வந்து எப்படின்னா வளவு சேர்ந்த வீடு சரியா சோ எல்லாருமே ஒரே காம்பவுண்ட்ல தானே இருப்பாங்க
வளவு சந்து வீடா
வளவு சேர்ந்து வீட்டுனா இப்ப ஒரே காம்பவுண்ட் வாழ் தா இருக்கும்
ஓ
அதுல வந்து நெறய வீடு இருக்கு
ஓ சேரி சேரி சேரி ஆ சேரி சேரி சேரி ஆ ஆ நான் பாத்துருக்கே காம்பவுண்ட்குள்ள வீடு இருக்குறது ஆ சேர் சேர் சேரி ஆ
ஒரே இதுல நிறைய வீடு இருக்குல கீழே சைட்ல மேலேன்னு அந்த மேரி அந்த மாரி இருக்கும் அதுதான் வளவு சேமிய வீடு அந்த மாரி தா சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமா சமைச்சில்லாம் முடிச்சுட்டு எல்லா லேடிக்ஸ் கீல வந்துருவாங்க ஒரு மீட்டிங் பிளேஸ் மாரி அங்க உக்காந்து எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது போய்ட்டன்
இவங்க பிள்ளை எல்லாம் என்ன செய்வுங்க ரெண்டு
அவங் அவுங் இதுக்கு போய்ருவாங்க இந்த பிள்ளை இந்த பிள்ளை வாட் இந்த பிள்ளைகள் வேலையை உட்காந்து வீட்ல உக்காந்து பாத்துட்டு இருக்கும்
ஆ
அவுங்க எல்லாம் குழந்தைங்கல டியூசன் அனுப்பிருவாங்க
சுக்கருமா காஸிப் பேசுறதுல அப்டி என்ன
அதுக்காகவே டியூசன் தேடுவாங்க தெரியுமா நான் நிறைய பேர் அப்டி பா்த்திருக்கேன் பிள்ளைல வீட்ல வச்சுப்ப பி பிள்ளைல வீட்ல வச்சா நம்ம வந்து வெளியே போய் பேச முடியல அப்டின்னு சொல்லிட்டு டூசன்க்கு அனுப்பிறாங்க
சி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடி காது தெரிய பிள்ளை எல்லாம் பெத்து போட்ட பிள்ளைய கூட பேசல தெரியுமா அது ஒரு மாரி தனிமையாவே ஆய்டும் நம்மல்ட்ட யாருமே பேச மாடிங்கிறாங்களேனு
அதுங்க பிள்ளைங்களுக்கு அது தெரியாது ரியலைஸே ஆகாது ப்ரோ ஏன்னா அவுங்க வந்து வராங்க வீட்டுக்கு வராங்க வந்து கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க வந்து சாப்புடுவாங்க
இல்ல பேசிக்காவே நான் சொல்றேனே இல்ல ரியலைஸ் ஆகாதுன்னு இல்ல ப்ரோ கண்டிப்பா தோணும்
ரியலைஸ் ஆகாதுன்னா அந்த டைம்ல ரியலைஸ் ஆகாது நம்மள மாரி வயசானதுக் அப்பறம் தான் ஆகும்
ஆமா அது கரெக்ட் தான் பட் ஆனா நான் சொல்றே அவன் சின்ன வயசுல இருந்தே அவுங்க வீட்ல நடக்கற ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு என்னென்ன டிராமாஸ் இருக்குன்னு பேரண்ட்ஸ்கு தெரியும்
ம்க்கும் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா மட்டும் பேரண்ட்ஸ் தான் அவனுக்கு டிராமாவே இருக்காங்க
ரீசனே அவங்கதானடா நான் சொல்றேன்ல ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல ஒழுங்கா ஃப்ரண்ட்லியா பேசுறதில்ல
ஆமா
ஒரு கம்யூனிகேஷனே இல்லயே அவங்க கம்யூனிகேஷன எப்டி பண்றாங்க எமோஷனல் பிளாக்மெயில்னு கம்யூனிகேஷனாவே பண்றாங்க
இல்ல இப்ப நாம அவுங்ககிட்ட பேசுனா மட்டும் அங்க என்ன நடக்குதுன்னு நெனைக்கிற
இல்ல நம்ம அம்மா அப்பாக்கள சொல்லல இல்ல நான் சொல்றே எமோஷனல் பிளாக் மெயில தான அவுங்க கம்யூனிகேஷனாவே யூஸ் பண்றாங்கனு நா சொல்றேன் கம்யூனிகேஷன்னா என்னனே தெரியாத ஃபேமிலி கிட்ட நம்ம எப்டி பேச முடியும் அதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மாறியா ஒரு ஏஜ் அதுக்கப்பறம் ஒரு மெச்சூரிட்டி பே செல்ப்‌ அவார்னஸ்‌ வராது தத்தி மாரி அந்த பிள்ளையும் வளரும்
கரெக்ட்டு தான்‌
ஐயோ பாவோ அதுக்கப்பறம் லைஃப்ல அடிபட்றதெல்லாம் எவ்ளோ கஷ்டம் தெரியுமா
ம்
இதெல்லாம் இந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாது
ப்ச்
வெண்ணி அடுப்புல வச்சுருக்கேன் பாத்துக்கோ
சேரி
வெந்நீ இவனுக்கு‌ பாலுக்கு பிளாஸ்க்ல வெந்நீ‌ விடணும்லா
அ‌ ‌ம்
அதுக்கு வெந்நீ வச்சிருக்கே பால் பாட்டில் அலம்பினேன் பால் பாட்டில் அலம்பி மறுபடியும் ஸ்டெர்லைஸ் பண்ணின ஏன்னா பால் பாட்டில் விம் வச்சு அலம்பணும்ல
எதுவு ஆயிறக்கூடாதுனு மறுபடியு ஸ்டெர்லைஸ் பண்ணே முடியலடா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி என்னமோ பண்ணிட்டே இருக்கு எனக்கு என்னன்னு சொல்ல தெர்ல பாத்துக்கோ
அது இப்ப கொஞ்ச எனக்கு என்னமோ என்னனே தெர்ல எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மார்க்கமா லோ எனர்ஜிலயே சுத்திட்டு இருக்கே நா
சேம் சேம் பட் டிஃப்ரண்ட் அப்படின்னு சேமா தா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோவா இருக்கு எந்திரு கேடு படுத்து படிக்கவிட்டு எந்திரிக்க தோண மாட்டக்கி ம் ரொம்ப நேரம் ஃபோன் நோன்ட தோண மாட்டேங்கிது
ம்‌
படுத்த ப படுக்கையிலே உருண்டுட்டே இருக்கணும் போல இருக்கு என்னனு தெர்ல எனக்கும் அந்த மாதிரி தா இருக்கு இன்ன இந்த நம்ம உனக்கு ஞாபக இருக்காது என்ன‌‌ சண்டனு‌ எனக்கு ஞாபகமில்ல திடீர்னு எனக்கு தோணுது கேக்கணுனு ஃபஸ்ட் பிஃப்து இயர்ல நீ வந்து நீயும் நானு யோகா கிளாஸ்ல இருக்கும் போது யோகா கிளாஸ்ல வச்சு என்னை தொடையிலே ஒரு தட்டு தட்டுன நீ நம்ம ஏதாச்
ஆமா ஆமா ஆமா அது ஆக்சுவலா எதுக்கு சண்டனா எனக்கு வந்து இவளுகதா எதோ பண்ணாளுங்க நம்ம கேங்லதா
இல்ல நம்ம எதோ நேம் லிஸ்ட் ல தா எதோ ஒன்னு நீ எழுதி குடுக்கலையா நா எழுதி குடுக்கல அப்டினு ஏதோ கத்திட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட் இயர்ல வச்சு ஒன்ட
ஆ அது ஆனா நம்ம கேங்கால தா வந்துச்சு அது மட்டும் எனக்கு தெரியும் நம்ம கேங்ல தா வந் து எதோ எதோ பண்டாளுக நம்மள வந்து இது பண்ற மாரி பண்டாளுக
ஏ இல்லடி எனக்கு என்ன ஞாபகோ இருக்கு அப்படின்னா நம்ம எதோ நேம்லிஸ்ட்டு மேம் என்ட கேட் டாங்க எனக்கு என்னதுல்லா ஞாபக எனக்கு எதோ பப் விட்டு விட்டு ஞாபகருக்கு எதோ நேம்லிஸ்ட் கேட்டாங்க அத நா வந்து லலிதாட்ட குடுத்தேன் நா சொன்னே நீ ஏதோ வேற ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்க போல அதுனால எதோ நம்ம கிளாஸ்ல வச்சு ஆனா அது இவகள்லால தா
ஆமா அது இவ்ளவள்லால தா
ஆ அது இவள்வள்லால தா அப்போ நான் வந்து எல்லாருமே யோகா ஹால்க்கு வர சொல்லிருந்தாங்க எல்லாருமே யோகா ஹாலுக்கு போயிட்டாங்க நம்ம கிளாஸ்ல மட்டும் மூணு பேரு தா இருந்தாங்க
இல்ல இல்ல அது என்ன தெரிம்மா ஆச்சு கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா நேம் லிஸ்ட் வந்து மேம் எதோ ஓங்கிட்ட சொல்லிட்டு அது வந்து வேற யார்ட்டயோ தனுச்சாட்டயோ யார்டயோ குடுக்கச் சொல்லி இருந்துருக்காங்க நீ வந்து ஆக்சுலா நானு தனுஜாவு தா அதுக்கு எதோ இன்சார்ஜா இருந்தோம்னு நனக்கே நனைக்கிறே ஞாவ இல்ல அப்ப நீ வந்து ஆ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம நீ வாட்ட அவட்ட குடுத்துட்ட நா அது போய் மேம்ட்ட கேட்டு மேம் அதெல்லாம் அப்பவே வேல முடிச்சா சொல்லி அவ என்னய திட்டிவுட்டுட்டா அதுக்காக நமக்கு சண்ட வந்துச்சு நீ என்கிட்ட சொல்லிருந்துருக்கணும்ல லிஸ்ட் குடுத்துட்டேனாது சொல்லிருந்துருக்கணுல அப்டின்னு கத்திட்ருந்தே அதுக்குள்ள வந்து என்ன ஆயிட்டுன்னா நீ ம்ச் ஆ நீ மேல இரு அதுக்குள்ள இது கிளாஸ் தமிழ் கிளாஸ் நெனைக்கே ப
ஆமா யோகாக்கு யோ ஆ ஆ ஆமா ஆமா யோகா ஹால்க்கு வர சொல்லு செய்யா அவளுக்கு நியாபக இருக்கு
கொர்ஸ் நீ அதுக்குள்ள வந்து ம் ம்ச் அ அங்க மேல போயிட்டியா மேல போயிட்டு அய் தீபிகா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தே ஆமா தீபிகா கிட்ட அத சொல்லி ட்டுருந்த எனக்கு அது இன்னு
ஆ டக்குன்னு அதல்லா அது அந்த மூணு பேரு தா அந்த கிளாஸ்ல இருந்தாங்க அந்த மூணு பேரு போய் இங்க ரெண்டுவத்துக்கு சண்ட வந்துருச்சு இவங்க ரெண்டுபேருக்கு சண்ட வந்துருச்சின்னு ஒவ்வொரு கேங்களயு நம்மள இப்டி திரும்பி பாத்துட்டே இருந்தாளே ஞாவ இருக்கா
ஆமா எம்மா அதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம கிளாஸ் ஃபுல்லா நம்மள நோட் பண்ணுவாள்க
சிரிப்பா வந்தது இல்லைங்க அத யோசிக்குபோது நா அது அதுக்கப்புறந்தான் நீ என்ன நீ என்னைய அடிச்சதுக்கப்புறோ தா சுத்தி பாக்குறேன் என்ய சுத்தி அத்தன பேரு என்னைய திரும்பி பாக்குதுக
அதனாலதா நா உன்னய அடிச்சே ஏன்னா எல்லாரும் நோட் பண்றாங்க நீ என்ன ம்ச் நீ என்ன பேசுற அப்டின்றத எல்லாருமே கவனிக் கிறாங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா
இதுல நம்மள
ஆமா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா நம்ம நம்ம ரெண்டு பேருக்கு சண்ட சரியா அத ஃப்ஸ்டு நம்ம ரெண்டு பேரு பேசணு அதுக்கான டைமே அப்ப கடைக்கல அதுக்குள்ள நம்ம வந்து அது ப்ச் எல்லார் முன்னாடி பேசுனது வந்து எனக்கு புடிக்கல
ஆ
அது வேற எனக்கு கோவோ நீ வந்து ஃப்ஸ்ட் தீபிகா கிட்ட மட்டு ட்ட சொல்லிட்டு இருந்த பட் ஆனா நம்ம கிளாஸ்ல எல்லாருமே கவனச்சி
ஆமா அதுக்கப்புறோ தா நா நோட் பண்ணே நீ என்ன அடிச்சல்ல அதுக்கப்புறோ தா எட்டி பாக்குறே எல்லாருமே நம்ம ஆத்தாடி அதுக்க ஆமா ஆ ஆயச்ச அதுக்கப்புற தா எல்லாருமே பத்தாங்க அதுக்கப்புறோ கீழ வரும்போது குசுகுசுன்னு பேசுறத பாக்கணுமே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்ட வந்துருச்சு இனிமேல் அவங்க பேசவே மாட்டா
ஆ நல்ல நீ அவருக்கு நா அடி க்குமபோது ஜெனிபர் ரியாகஷன் எல்ல பாக்கணுமே
அப்டியே குசியா இருந்ததோ
இது ஆமா பிரோத்தா ஏ ஆத்தா பெரியசண்ட போல ஆ ஊ தய தக்காங்க என்டாலுக
நம்ம அடுத்த நாள் நார்மலா பேசும்போது அத்தன பேர் மொகரையு ஒரு
ஆமா ஆனா நம்மள ஜெனிஃபர் ரொம்ப நோட் பண்ணுவா தெரியுமா ஜெனிஃபர் முத்து பிரியா முத்துசெல்வி எல்லா நம்மள ரொம்ப நோட் பண்ணுவாளுளுக்கு ஏனே தெரியாது
நம்ம நார்மலா தானே இருக்கோ நம்ம எதவு வித்தியாசமா வினோத பிறவி இல்ன்னா அந்த அந்
அதுதா தெரியல என்னன்ன தெ அதுக்கப்புறோ